ஹலோ
ஹலோ என்னடி பண்ற
தலவலிடி அப்டியே ஒக்காந்துருக்கே
ம் நானு சும்மா தாண்டி உக்காண்ட்ருக்கே
ம்
கா காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சி மருதமல போணு
ம்
எங்க அவருக்கு பொறந்த நாளுன் சொல்ட்டு கெளம்பி போனோ
ம்
செரி சீக்கர சாமி கும்புட்டு வந்துரலான்னு பாத்தோ சரியான கூட்டோ
காலைலேவா
ஆமா ஆறு மணிக்தா
விசேஷமா என்ன
விசேஷம்ல்லா எதும் இல்ல காலைல ஆறு மணிக்கு தா மேலயே விடுறாங்க ம் மொதல்லல்லா நாலு மணிக்கே விடுவாங்க இப்பல்லா ஆறு மணிக்கு தா விடுறாய்ங்களா ஆ அதான் இப்ப சிறுத்த நடமாட்டோ இருக்கு யான நடமாட்டோ இருக்குனு விடுறதுல்ல
அங்கயு சிறுத்தல்லா நடமாட்ட இருக்கா
ஆமா
நா இப்பந்தா கேள்விபடுறே
இல்ல இல்ல அந்த எ கிட்டத்தட்ட டூ இயர்ஸாவே விடுறதுல்ல மேலல்லா
அப்போ வந்து அங்க வெயிட் பண்றவங்க எங்க வெயிட் பண்ணுவாங்க இப்போ ஏர்லி மார்னிங் இப்போ த்ரீயா இல்லன்னா ஃபோர் ஓ கிளாக் வராங்கன் வச்சுக்கோயே அப்போ அவுங்க எங்க வெயிட் பண்ணுவாங்க
கீல அடிவாரத்துலயே வெயிட் பண்ணுவாங்க
ம் ம் எங்க சித்தியு போயிட்டு வந்தாங்க போன வாரத்துல ஃரைடேவா என்னமோ போயிட்டு வந்தாங்க அப்போ காலைலயே கெளம்புனாங்க ஒரு டென் ஓ க்ளாக்கா என்னமோ கெளம்புனாங்க கெளம்பிட்டு சாயந்தர ஒரு ஆறு ஏலு மணிக்கு வந்தாங்க வந்துட்டு ஒரே எனக்கு கால்வலிக்கு இடுப் வலிக்கின்னாங்க ஏன்னா இன்ச்ஃபை இன்ச்சா மூவ் ஆகிட்டு போனோம் அப்படின்னாங்க
ஆமா அது ஏறது ப கீழருந்து படி ஏறி எவ்வளோ நானூத் தி எம்பதோ எவ்வளவோ படி இருக்கு நா இதனாள் வரை கணக்கு வச்சதில்ல
ம்
கண்டிப்பா ஐநூறு ஆறுநூரு படிப்பக்கம் வருன்னு நெனைக்கிறே ஆ எப்போவுமே நா போனுன்னா படி ஏறி தா போவே இந்த டைம் வந்து படி ஒரு பத் து படி ஏறுனோனே ஏ ஹார்ட்டு பயங்கரமா வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏறவே முடியல
ம்
எப்பவுமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஏறி முடிச்சிருவே
ம்
ஆ இந்த டைம் வந்து நா ரெண்டுமண் நேரோ படி ஏறுறதுக்கு மட்டும் ரெண்டுமண் நேரோ ஆயிடுத்து
ஏதாச்சு நம்மளுக்கு நம்மலாம் மனுசங்களே கெடயாது நம்மளுக்கு தா புதுசு புதுசா வியாதி எல்லா வரும் எனக்கெல்லா ரூம்ல இந்த ஃபேன் எல்லா ஓடல இல்ல எங்கேயோ ஒரு பக்கம் டிராவல் பண்ணி போய் ட்டே இருக்கோன்னு வச்சுக்கோயே பஸ்ஸோ காரோ அது என்னமோ ஒன்னு ஒரு மாதிரி மூச்சு விட முடியாது ராத்திரி எல்லா திடீர்னு படுத்திருப்ப மூச்சு விட முடியாம போயிடும் வெளியில போய் ஃப்ரெஷ்ஷர் வாங் க்கா போய்னின்றுவே எங் வீட்டுக்கார என்னாச்சுன்னு எனக்கு மூச்சு விட முடில மூச்சுடமுடில மூச்சி வுட முடியலன்னு அப்பறோ கூட்டிட்டு வருவார் வந்து ஃபேன் கிட்ட ஒக்காந்து ருப்பஅப்பவு எனக்கு முடியவே முடியாது ஜன்னலெல்லாம் தொறந்து போட்டு ஃபேன போட்டு அப்படி எனக்கு அதுவா தானா சரியாகணு எனக்கு அப்டியே தோணணு இல்லன்னா நமக்கெல்லா அப்படித்தா இருக்கு இன்னமு நம்ம நம்ம வாங்கிவந்த வரோ அப்படி
இல்லடி அந்த அளவுக்கெல்லா எனக்கு ஆனதுல்ல பஸ்ட் இப்பல்லா என்ன ஆகுதுன்னா ஆ நா இப்ப ஏதாவது பேசுறே அப்டினாவே மூச்சுடறப்பொ ஒரு மாரி கஷ் டமா ஒரு மாரி அளுத்தமா இருக்குது ஆ மூச்சு தெணறல் வரு இல்லையா
அதுதா சொல்றே அதுதா சொல்றே ஒண்ணுமே முடியாது என்னமோ ஏதோ நம்மள போயிட்டு அப்படி ஹோல் பண்ண மாதிரி அப்படி மூச்சு அப்படி அடக்கி வச்ச மாரி இருக்கு மக்கும் நம்மளுக்கு இந்த மூச்சு இப்படி வெளியில வர்றதுதான சொல்றே நீ யி கஷ் டப்பட்டு வெளியில விட்டு உள்ள அதே மாரிதா எனக்கு இருக்கும் ஐயயோ நான்லா படாதபாடுபடுவெ எங்க வீட்டுக்கார் கேட்பாரு உனக்கு என்னதா ஆகுது நீ உண்மையாவே மனுச ஜென்மமா
இல்ல இது இலுக்குறது மூச்ச உள்ள இலுக்கறோல்ல அப்பவே ஒரு மாரி மூச்சை உள்ள இழுக்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு
நாளா அப்படித்தா இருந்தேண்டி நீ வேற இன்னும் சரியாகல இந்த நேத்தெல்லா ஒரு விசேஷ வீட்டுக்கு பொயிட்டு வந்த வளகாப்புக்கு சூடா வந்து தயிர் சாதம் மாரி இருந்தது சரி வளகாப்பு வீடு தான சரி தயிர் சாதமா தா இருக்கு அப்படின்ட்டு வச்ச வச்சுட்டு பாத்தா சூடு சரின்னு ஊதி வாய்க்குல்ல ஒரே குட்டியோண்டு தா அந்த சின்ன கொழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டு ஒரு வாய் ஊட்டுவாங்க பாரு அப்ப எ எவ்வளோ எடுப்பாங்க இத்துனூண்டுதான எடுப்பாங்க அந்த அளவுக்கு தான்டி எடுத்து வாயில போட்ட நெஞ்சில அப்படியே அடச்சிக்கிச்சுடி எனக்கு
அய்யயோ
சாமி தண்ணி எடுத்து அந்த தண்ணி எடுக்கறது கூட எனக்கு கை வரல மூச்சு இங்க அப்படியே அடச்சு நிக் க்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஏதாச்சும் பண்றதுக்கு கைய் கால் வருமா அம்மாடி எடுத்து தண்ணிய குடிச்சு ஒரு மடக்கு மு முழுங்குனதுக்கப்பறந்தா நிம்மதியாச்சு கடவுளே ஏன்டா நம்மளுக்கு மட்டு இப்டி நடக்குதுன்னு யோசிச்சிட்டுருக்கறே நான்
அதுவா கிட்ட தட்டா இவ்ரு பாட்டுக்கு வெக்கு வெக்குன்னு ஏறி போறாரு என்ன விட்டுட்டு எனக்கா மூச்சா ஆ வாங்குது நானு படில உக்காந்து நானு கொஞ்சொ கொஞ்சொ ஏறி எப்டியோ மேல வரைக்கும் போயிட்ட முருகா முருகான்ட்டே அப்பறோ அங்க போனாலா சரி பொது தரிசனோ போலான்னா கோவில சுத்தி மூணு ரவுண்டு நிக்குது அவ்ளோ லாங் இருக்கு ஆ நாங்க காலைல ஒரு ஏழ்ரைங்கலல்லா மேல போயிட்டோ படியேறி ஏழ்ற எட்டுங்கும்போது அதா சுத்தியா மூணு பொது தரிசனத்துக்கு மூணு லைன் நிக்குது சிறப்பு தரிசனத்துக்கு போனா அது ஒரு ஒரு ஒருமண் நேரொ ஆச்சு சாமி பாக்குறக் அதுவா இன்ச் பை இன்ச்சா இன்ச் பை இன்ச்சா நகந்து நகந்து போவுது அது கரெக்டா ஒம்போது ஒம்போது மணி எட்டு எ ட்டே முக்கால் அப்டிங்கும் போது தெர போட்டு அலங்காரம் மாத்துவாங்க
ம்
சாமிக்கி அதுக்குள்ளே பாத்ரனு இல்லைனா அதுப்பெறவு ஒரு ஒன்ற மண் நேரோ வெயிட் பண்ணி தா சாமி பாக்க முடியு அலங் காரோம் ஆ ரொம்ப கஷ்
அப்ப அந்த ஒன்ற மண் நேரோ இப்போ சப்போஸ் நீங்க பாக்கல அப்டின்னு வச்சுக்கோயே அந்த அப்ப அந்த ஒன்ற மண் நேரோ நீங்க அங்க லைன்லயேதா நின்னுட்டுருக்கணுமா
ஆமா லைன்லேதா நின்னுட்டுருக்கணு
நல்லது
அது இன்னு லைன் சேந்துட்டே இருக்கு
தெரிது தெரிது இமேஜின் பண்ண முடியுது இல்ல அதனாலதா கேட்டே ஏனா எப்படியா இருந்தாலு கூட்டோ கம்மியாக போறது கெடையாது கூட்டோ வந்துக்கிட்டேதா இருக்கு இப்ப பாத்து முடிச்சவங்க கீழே எறங்கிருவாங்க பாக்காதவங்க அந்த எத்தன சுத்தோ என்னமோ சொன்னியே அந்த சுத்துக்கு அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க கீழருந்து இல்லையா
எ ஆமா ஆனா பொது தரிசனோ வந்து சீக்கிரம் போயிருது
ஆ
பொது தரிசனோ குயிக்கா வுட்டுறாங்க ஏனா அங்க நின்னு ரொம்ப நேரோ சாமி கும்புடுறக்கு உடுறதுல்ல சிறப்பு தரிசனத்துல என்ன பண்றாங்கன்னா காசு குடுத்து வந்தங்காட்டி ஒரு ரெண்டு நிமிஷோ மூணு நிமிஷோ நிக்க வச்சு வுட்டுறாங்க அவங்க நின்னு சாமி கும்புட்டு இருந்தாலு போன்னு சொல்றது கெடையாது ஆனா இது எப்டி ன்னா பொது தரிசனங்கம் போது சீக்கிரோ சீக்கரோ சீக்கிரம் கெளம்புங்கமா கெளம்புங்க அப்டிம்பாங்க
அங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருப்பாங்க கெளம்புங்க கெளம்புங்கன்னு சொல்லிட்டு
அப்டிம்பாங்க ஆ அதனால சிறப்பு தரிசனோ வந்து ஆ ஸ்பீட் கொஞ்சொ கம்மியாதா போகு பொது தரிசனத்துல நின்னம்னா சிறப்பு தரிசனத்துல நின்னு பாக்கறது ஒன்னு பொது தரிசன நின்னு பாக்குறது ஒன்னு ரெண்டு ஒரே டைமுக்கு போயிரு
ம் ம்
அந்த மாரின் வையே ஆனா என்ன ஒ ரொம்ப நேரோ ஒரு சில எடத்துலல்லா ஃபேன் இரு க்காது எது இருக்காது நம்மளுக்கா வேர்த்து வேர்த்து ஒழுகு அப்டியே குப்புன்னு வேர்த்துரு பக்கத்துல பக்கத்துல நின்ட்ருக்காங்களா சுத்தமா மூச்சு வுறக்கூட ஒரு சில டைம் எடோருக்காது இந்த டைம் தா வந்து கருவறக்குள்ள இது மாட்டிருக்காங்க ஏய் ஏ ஃபேனா ஃபேனோ ஏசியோ தெதோ மாட்டியிருக்காங்க கொஞ்சோ கூலிங்காருந்தது
அப்பிடியா
ஆமா இல்லைன்னா அங்க போனா அனல் மாரி கொதிக்கு இந்த எடக்க கருவறைன் சொல்ற எடத்துல மட்டு அனல் மாரி கொதிக்கு
ஆமாங்க வெளக்கல்லா ஏத்தி வெப்பாங்கல்ல
ம் ஆ அந்த எடத்துல ரொம்ப உப்புசமாருக்கு இந்த டைம் கொஞ்சோ கூலிங்காருந்தது அது ஓகேவாருந்தது அப்றோ இப்ப நறையா மாத்திட்டாங்க ஆ என்னன்னா ப பழைய படி இருந்தத இடிச்ட்டாங்க இடிச்ட்டு இப்ப எறங்கி வர்ற படிலியே ஏறக்கு விட்டுடாங்க
அப்ப இன்னு கூட்டமாதானே இருக்கு
ஆமா கூட்டமாத்தாருக்கு மேல பார்க்கிங் கெடயாது கார் எல்லா கீழ தா பார்க்கிங் பண்ணனு மேல பண்ணணுனா ரொம்ப நேரோ வெயிட் பண்ணி பண்ணனு இப்பல்லா நேரா மலைக்கு நேரா ஒரு ரோடு வரு அந்த ரோட்ல விடாம சுத்தி விட்றாங்க ஒரு டூ இயர்ஸ்சாவே கார் நறையா வரவு சுத்தி விட்றாங்க டிராஃபிக் ஆகாம இருக்கறக்கு அது இன்ச் பை இன்ச்சா நகந்து நகந்து வர்றக்குள்ள கார்லல்லா வந்தம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மண் நேரோ இல்லாம கோவில் அடிவாரமே வர முடியாது
அவ்ளோ நேரோ ஆகுதா
ஆமா கூட்டோல்லா செரியான கூட்டோ
ஒருவேள இந்த வெக்கேஷன்க்காக இவ்ளோ கூட்டோ வந்துருச்சோ
இல்லெல்ல நார்மலாவே கூட்டோந்தா இப்ப நா ஸ்கூல் டைம்ல கொழந்தைங்கள வுட்டுட்டு ஸ்கூலு ஸ்கூல் டைம்ல மருதமல போனாலு நா வீடு வர்றக்கு மூணு மணி ஆயிரு ஒம்போது மணிக்கு எங்வீட்லந்து கெளம்புனாலு வீடு வர்றக்கு மூணு மணி ஆயிரு
ம் ஹும்
நீ எப்டி போனாலு டைம் அவ்ளோ ஆயிரு ஏனா கூட்டோ செரியான கூட்டமாருக்கு டூ வீலர்ல போய்ட்டீனாலே வந்து மலையோரோ அந்த மல எஜ்ஜுல அது மாத்ரிதா டூ வீலரே போட முடியு டூ வீலர் பார்க்கிங் ஃபுல்லாயிரு என்னன்னா டக்குன்னு மேல போய்ர்லான் சொல்ட்டு எல்லா டூ வீலர்ல எத்துட்டு வந்தர்றாங்களா கார் லேட்டாகுதுன்ட்டு அப்றோ அதனால லேட்டு இதாயிரு
ஓகே ஓகே டி ஆனா எப்டித்தா போய்ட்டு வந்தியோம்மா பேசாம இனிமேல் போம்போது என்ன தெரிமா பண்ற இந்த கைல இந்த பன ஓலைல்லா வச்சு விசுருவாங்க பாத்தியா
ஆமா
அது மாதிரி வாங்கிட்டு போய்க்க வேற வழி இல்ல
ஏதாவ்து பரவால்ல டி அ பங்குனி உத்தரோ தைப்பூச தண்ணிக்கெல்லா அந்த பண ஓலைய எல்லா கொண்டு போக முடியாது பேக் எல்லா பிச்சு எரிஞ்சிருவாங்க கொண்டு போவா நஸ்கற நஸ்கில
அப்ப நீ எதையு கொண்டு போக முடியாது கூட்ட நெரிசல்ல நீ நடக்கிறதே பெரு விஷயமா இருக்கு நீ அப் இப்போ வந்து விஷ் துர்னேன்னா அது நிக்குமா நா இப்ப சும்மா இப்டி போம்போது ஃபேமிலி விசிட்ல போம்போது சொல்ற
ம் சேரி டி சேரி நா அப்பறோ கூப்பிறே
ஆ ஓகே டி
ம்